ஆலுக்கே
ஆ எனக் கேக்குது உங்களுக்கு
ஆ எனக்கு கேக்குது
ம் சாப்ட்டீங்ளா
இல்ல இனிமேல்ட்தா நீங்க
ம் சாப்ட்ட சாப்
ம் செரி என்னா சாப்ட்டீங்க
சாப்பாடு ரசோ
ம் நீங்களே செஞ்சதா
அம்மா
செரிங்க செரிங் ஆ உங்ளுக்கு செய்ய தெரியமா ரசம்ல்லா
என்னங்க
செரி செரிங்க
என்னா பண்றீங்க
சும்மாதா இருக்கே
செரி சார் நா இப்போதா வேல முடிச்சுட்டு வந்து உக்காந்த இப்போ இல்லங்க ஏ வீட்டு வேலைதா
ஆ செரி செரி
எங்க அக்கா பசங்க அக்காலா வந்திருந்தாங்க
ஓ அப்டியாங்க செரிங்க செரிங்க
சாமான் வெலக்கணு அவ்ளோதா அது வெலக்கிட்டா ஃபினிஷ்
ம் நீங்க வெளிநாட்டு எங்யாது போயிருக்கீங்ளா
அ அ இங்க இருக்க எதுமே நா சுத்தி பாக்கல இன்னு போடு ல
இங்க இருகக்றதே போலியா இன்னு இல்லங்க
எனக்கு ஆச போ ஓ அங்கே செட்டெல் ஆ ஆவாங்கல்ல அந்த மாரி
அங்கெல்லா போய் இன்ன பண்ட்டீங் இந்த மாரிலா அங்க இருக்காது
இருக்காதுதா எனக்கு ஆச இருந்தாலு
தனியா இருக்குனோ பாத்துக்கோங்க யாருமே இருக்க மாட்டாங்க வெறுப்பா இருக்கு
ம் வெறுப்பாருக்கு அனா எனக்கு அங்க இருக்கணு அதெல்லா கொஞ்சொ
அதுக்கு பதிலா நீங்க டூருக்கு போய் வரலா இங்கேயே இருக்கணுனா அது வேஸ்ட்டு தாங்க என்ன எல்லாரு உங்க ஃபேமிலி எல்லா இங்க இருப்பாங்க நீங்க ஒண்டியா அங்க போய் இன்னா பண்ண போறீங்க
எனக் ஆச சொல்றேல
தா ரெண்டு நாள் மூணு நாள் இருப்பீங்க அதுக்கப்றோ வந்துருவீங்க அதுக் பதிலா நீங்க டூரே போலா
டூர் பொயிட்டு அங்க இருக்றது எல்லா எடத்தையு சுத்தி பாத்துட்டு வந்துர்லா ஏன்னா இங்க இருந்து இங்க இருக்குற மாரி எங்க எந்த எடத்துலயு இருக்காது இந்தியால இருக்குற மாரி வேற நா நாட் அ உம்
இப்போ போறோன்னு சொன்னா அங்க வந்து எங்க ஃபுள் ரிலே அ எங்க அக் அம்மா ருக்காங்கள அம்மாக்கு தெரிஞ்சவங்கலா அங்க இருக்காங்க இன்னு வந்து எங்க
அப்டின்னா ஓக்கே தா இருக்காங்கன்னா போலா யாருமே இல்லனா போ கூடாது
தாத்தாவோட ஃபேம்லியே அங்க இருக்காங்க
ஓ அப்படியா செரி செரி நீங்க மட்டு எதுக் கிங்க இருக்கீங்களே நீங்களு அங்யே போய்லால்ல
இல்லங்க நாங்கல்லா போ மாட்டோ எங்கள் நாங்க வந்து இங்கதா வளந்தோ இங்கதா
உம் சரிங்க சரிங்க
ம் என செஞ்சாங்க வீட்ல
இல்லங்க வீட்ல இன்னிக் எதுமே செய்ல
ஏ சாட்டர்டேன் சொல்லியா
ஆம்மா அம்மாக்கி லேட் ஆயிட்ச்சு காலில பொய்ட்டாங்க அதுனால எதுவுமே செய்ல
அப்டியா சேரி சேரி
ம்
ம்
சொல்லுங்க
சொல்லுங்க
சொல்லுங்க
உங்களுக் பீ்ட்ஸா பர்கர் எல்லா பண்ண தெரிய்மா வீட்ல
ஆ இதுங்க அதுலா ஒண்ணுமே இல்ல ஈசி சேண்ட்வெஜ் செய்வே நா நல்லா
பீட்ஸா பர்கர்ன்னுட் ஸ் கேட்ட நா
நா சாண்வெஜ் சொன்ன பீஸாவு வ
செஞ்சுப் செஞ்சு குடுத்தா சாப்ட புடிக்குமா இல்ல வெளிய சாப்புறதோ வீட்ல சாப்புறதோ பெஸ்ட்டு எது அது அந்த ரெண்டுத்துல எது பெஸ்ட்டு
அப்டி கேட்டா வெளியோ சாப்புறோல்ல அந்த மாரி டேஸ் டு எப்பவுமே வீட்ல வராது செஞ்சா அ வீட்ல செய்றதுத நல்லார் இல்லேனு நா சொல்ல மாட்டே அதுல டேஸ்ட்டு இருக்குல்ல அந்த ஃபுல் டேஸ்ட்டு வெளிய வாங்கி சாப்டுவோல்ல அந்த டேஸ்ட் வீட்
அவுங்களா ஒரேத்தா பண்றாங்க நாங்களு ஒருதா பண்றோ அதுல என்னங்க
அப்பொப் டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்குமா இல்லையா நீங்கல்லா சொல்லுங்க
எனக்கு பெர்சா டேஸ்ட்ட் தெரியில நா சாப்பனட்டுருக்கேனா நா வீட்டு்ல வந்து வீட்லயு செஞ்சு சாப்ட்டுருக்கே சேம் டேஸ்ட்டு தா எல்லார்க்கு இங்க எங்க அக்காக்கு எல்லாருக்கு சேமாதா தெரிந்து துச்சு வீட்ல வீட்லனா நாங்க வந்து புடிச்ச மாரி சீஸ்ஸு தாராளமா போட்டுக்கலா அப்றமா வந்து புடிச்ச எதுல புடிக்குதோ அதுல போட்டு சாப்ட்லா அந்த மாரி இருக்கு
நா சொல்றது உங்களுக்கு புரியுதா ரெண்டுமே ஒரே இதுதா ஆனா டேஸ்ட்டு எதுக்கு அங்க மாறுனா பீட்சா சாஸூன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா பீட்சா சாஸ் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஸ்பெஷலா அவுங்க செய்வாங்க அது போட்டு செய்றாங்கல அதுக்கான டேஸ்ட் ட்டு மாறும் ஓகேவா இன்னு சீஸ் சீஸ்ல்லா கடையில வாங்குவோ அவர் ஒரு கடையில வந்து இப்போ டாமினோஸு பீட்ஸால்லா பாத்தா அவுங்க கடையில எல்லா வாங்க மாட்டாங்க அவுங்களா மேக் பண்ணுவாங்க சீஸ்ல்லா அந்த மாரி சொல்ற
ஒரு சில கடையில தாங்க அது ரேரு ஏன்னா நிறைய இடத்துல வாங்கிதான்
பீட்சாஸ் ச எல்லாம் பீட்சா ப்ரெட்டு கடையிலையே விக்கு
பீட்சா பிரெட் இல்லனா வீட்லயே செய்யலா அந்த
அது கூட இதுதான் அது பொரட்டா போடுற மாதிரிதான் மாவு பெசையணும் அதுல ஈஸ்ட்டு மட்டும் தான் போடணும் ஈஸ்ட்டு போட்டா பஃப் பஃப்ன்னு ஆயிடும்
எனக்கு வீட்லயே சீஸ் எல்லாம் செய்யணும்னு சொல்லி ஆச ஃபர்ஸ்ட் எல்லாம் எல்லாமே ரெடியா இருக்கும்ங்க வீட்டுல கேட்டா வாங்கி தருவாங்க காசும் நல் நல்ல இது பண்ணுவாங்க இப்போ அந்த மாதிரி எல்லாம் இல்ல
சரி சரி உம்
உம் எங்க வீட்டுல வந்து நாங்க கேட்டா வாங்கி குடுத்துருப்பாங்க இப்போ வந்து வாங்கி குடு குடுக்க மாட்றாங்க இன்னும் வந்து செய்ய வந்து திங்ஸும் இல்ல ஆனா எனக்கு சாப்டனு போல இருக்கு ஆனா சாப்பிட முடியாது
அப்படியாங்க சரிங்க பாவங்க நீங்கலா
நா ரொம்ப செஞ்சு சாப்ட்டு இருக்கேங்க ஆனா இப்ப சாப்டணும் போல இருக்கு இப்போ யாருமே வாங்கி குடுக்க மாட்றாங்க இது அதுன்னு சொல்லி ஏதாச்சு சொல்லி காசு வேணும்ல்ல புக்கு பண்ணா
நீங்க சேத்தே வைக்க மாட்டீங்களா
ஃபர்ஸ்ட்டு மாரி இப்போ சேக்குறது இல்ல ஃபர்ஸ்ட்டு ரொம்ப இப்போ எல்லாம் பாதி பசல் கூட நா சேக்குறதே இல்ல அந்த மாதிரி ஆயிட்டு ம் ஆமாங்க ஃபர்ஸ்டு எல்லாம் சேத்து சேத்து வைப்பேன்னா யார் கேட்டாலும் குடுப்பேன் இப்பல்லாம் காசே இல்ல என் கிட்ட அந்த மாரி
அப்படியாங்க சரிங்க பிரெட் ஆம்லேட் செய்ய தெரியுமா
ரொம்ப பெரிய விஷயம் பாருங்க அது
நீங்க தான எதுவுமே செய்ய வீட்டுல இல்லன்னு சொன்னீங்க அது அது செஞ்சு சாப்டுங்க போங்க அப்பனா நா சின்ன விஷயம்தான் அதனால தான் சொல்ற
பிரெட் ஆம்லெட் ஆம்லெட் இருக்கு சாஸ் எல்லாமே இருக்கு பிரெட் இல்ல
பிரெட்டே இருபது ரூபா போட்டு வாங்குங்க போங்க கடையில விப்பாங்க பாருங்க இருவதுரூபாதா
அதா சொல்றங்க எனக்கு பண்ணனு
இது நீங்க மேகி நீ நா சொல்ற மாதிரி சாப்ட்டுருக்கீங்களானு சொல்லுங்க சரியா ஏதோ ஒரு மேகி வாங்கிக்கோங்க கடையில இருந்து வாங்கிட்டு வெறும் மேகி இருக்குல்ல அது மட்டு வேகைய வச்சுட்டு வலிஞ்சிட்டு அது இத தண்ணி எல்லா இது பண்ணிட்டு மேகி இது ஆய்டுமா கொஞ்சொ கொஞ்ச கொஞ்ச லைட்டா வேகாத மாரி வேணு சரியா ரொம்ப வேகக்கூடாது கொஞ்ச லைட்டா வேகாத மாரி வேணு அதுக்கப்படி எடுத் து தண்ணி வடிகட்டி ஒரு இதுல போட்டு வச்சுடுங்க சரியா அது க்கப்புற வந்து
பவுல்லயா
பவுலயாவது எத்து வச்சுடுக்கோங்க தட்லியோ பவுலியோ அதுக்கப்புறோ பேன்ல எண்ணெ போட்டுட்டு அதுக்கப்புறோ வெங்காய போட்டுட்டு நல்லா வதக்குங்க வதக் க்குன அப்ற கேரட் இருந்தா கேரட் போடுங்க அதுக்கப்புற உருண்டு உருண்டியா இருக்குமே பட்டானியா அது அது அது இருந்தா அது போடுங்க எத ஒண்ணு அது போட்டுட்டு நல்லா வதக் கிட்டு அதுக்கப்புற ஆ ஆனியன் வந்து கொஞ்ச கலர் மாறு அதுக்கப் புறோ டொமேட்டோ இருக்குல்ல தக்காளி அது போட்ட அப்புற உப்பு அ மெளகாத்தூளு அதுக்கப்புற இந்த மேகில மசாலா வருல
ம்
அது போட்டுடுங்க போட்டுட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க அதுக்கப்புற உங்களுக்கு முட்ட வேணுனா கொஞ்ச தண்ணி ஆட் பண்ணிட்டு முட்ட வேணுனா முட்ட போடுங்க அப்டி இல்லனா அப்டியே நல்லா இது பண்ணிட்டு அதுக்கப்ற மேகி இருக்குல்ல செஞ்சிங்கள நீங்க அது அப்டியே போட்டுணு அது வந்து ட்ரையா இருக்கணு ஓகேவா மசாலா நீங்க செஞ்சீங்கல அது வந்து மசாலா கொஞ்ச லைட் ட்டா தா தண்ணி போடனு ரொம்ப போடக்கூடாது
நீங்க முட்ட போட்டு மேகில சாப்ட்டா நல்லா இருக்குமா
நல்லா இருக்குங்க என்னங்க நீங்க நான் இன்னைக்கு அப்டிதா சாப்ட்ட நா இன்னைக்கு நா சொன்னல இந்த மாரி செஞ்சு சாப்ட்ட அப்டியே எப்டி தெரிமா இருந்துச்சு கடையில சிக்கன் ரைஸ் வாங்குவல சேம் அதே டேஸ்ட் தா நா நம்பவே இல்ல நானா சமைச்சேனு அதுக்கப்புற என் கிட்ட இது இருந்துச்சு ஆ பேர் ஆரிகானோனு சொல்லுவாங்க ஆரிகானோ பிளெக்ஸ்னு அது இருந்துச்சா அது கொஞ்ச மேல போட்டு சாப்ட்ட சீஸ் மட்டு தாங்க மிஸ்ஸிங்கு அது இருந்துச்சுன்னா போட்ருப்ப ஆமா மிஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு நா அப்டிதா செஞ்சு சாப்ட்ட காலைல
சீஸ்ன சீஸ் கெடைக்குதுல்ல அது துருவி போ
தெரியு தெரியு அம்மா பல்லி சொல்லுங்க நா காலைல இப்டிதா சாப்ட்ட நீங்க சாப்படறீங்க இப்ப சாப்ட்ருக்கீங்களா நா சொன்ன மாரி இல்லல்ல
நா அந்த மாரியெல்லா சாப்பட்றக்கு சாப்பட்ல நா எப்படி சாப் ட்டன்னா தண்ணீல அத்தா மேகி செரிங்க ம்